அஹ் ஹலோ அஹ் ஹலோ அண்ணா மெக்கானிக் அண்ணாவான அண்ணா மெக்கானிக்க அண்ண ஓகேண ஓகேண்ண இல்லண்ணா இப்ப என் வண்டி ஒண்ணு கால்ல ஆபீஸ் போகும் போது நாய் முன்னாடி குறுக்கால வந்துருச்சுண்ணா ஹிட்டாகி கீழே விழுந்துட்ட ஆஹ் ஓகேண்ணா அதான் எனக்கு ஒண்ணும் ஆகல ஆனா வண்டி வந்து சுத்தமா டேமேஜ் ஆயிடுச்சுல்ல அது என்னன்ன இப்ப பாத்தீங்கன்னா வண்டி வந்து மு ஆஹ் அதான கால்ல கீழ வந்து வண்டி என்னென்ன ஆச்சுன்னா முன்னாடி டூம் சுத்தமா போய் வண்டி வந்து இது அப்பார்ட்டுண
அப்பா சாடியராா ஒன் சிக்ஸ்டியா ஒன் எயிட்டியா
ஒன் எயிட்டின கண்ணாடி ஒடஞ்சு அதுகடுது ஃபுட்ரஸ்ட் ஆனா என்னனா இப்ப அ காலில பக்கதுல ஒருதங் மெக்கானிக்கல் கடைல காட்ன அவ்ங்க அப்ப அப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிக்வாரு ஸ்டார்ட் ஆவ்ல அங்க காட்ன ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆனா இப்ப பார்த்த சுத்தமா ஸ்டார்ட் ஆகல ண்ணா வண்டி என்ன ஆச்சு
ம். ம் அதாவாது இப்ப வந்து வண்டி எந்த சைடு கீழ விழுந்துச்சு சொல்லுங்க சொல்லங்க ஆ லெப்ட் சைடா சரி லெப்ட் சைடு விழுந்தீங்கன்னாக்கா அதுல வந்து இது ஏர் ஃபில்டர்ல வந்து ஆயில் ஏரி இருகு ஸ்டோர் ஆயிருகு உங்ளுகு அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகாது செரிங்களா அதனால நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து ஷாப்புகு எடுத் எடுத் வண்ட்டினாக்கா நாங்க வந்து உங்ளுகு பண்ணி கொடுதுருவோ அப்டி இல்லனாகா நீங்க எங்க இருக்னு சொலுங்க நாங்க வந்து வண்டி எடுதுடு வந்து கூட நாங்க பண்ணுவோ ஆனா அதுக் நீங்க தனியா சார்ஜ் பண்ணு
ஓகேனா ஓகே அது ஒண்ணு பிரசன இல்ல நீங்க வந்து அதான ஏனா இப்ப நா இப்ப நா கூட்டு வந்தா வந்து விட்றதுகு டோ பண்றதுகு பசங்களே டோ பண்ணவு தெரியாது இப்ப நீங்களா வன்ட்டீங்கனா ஓகே நீங்களே வந்து டோ பண்ணிடு வண்டிய கொஞ்சொ வெயிட் பண்ணீங்னா அமௌண்ட்லா எவ்ளோ குடுதலான இப்ப என்னனா இப்ப என்ன இசுசூ இதுனா ஆக்சுவலா புது வண்டின இப்ப விழுந்தது வீட்டுகு தெரிஞ் இதுனா அவுங்க ஏதாவ்து ரொம்ப சங்கட படுவாங்க அதா பழையபடி ரெடி பண்ணிணுன எந்தப் அது விழுந்ததே தெரிய கூடாது
இன்னு பெரிய பெரிவிஷ்யுலா எலாமே பண்ணிகலா அது வந்து லேத்குதா இப் இப்பன்ற மாரி இருகு எல்லாமே செரிங்ளா அதாவ் அதாவ்து பெண்டு வந்து எப்டி ச்சு ஃபோர் ஃபைவ் பெண்டா இருகு இல்ல டீஸ்டெம்லா‌ பெண்டா இருகானு தெரிஞ்சாதா நம்ம வந்து அத பண்ண முடியு
ஆம் ப்ப நா வந்
செரிங்களா ஆ ஆஹ் ஆஹ் அதுக்கு தா சொல்ல வரே அதாவது இப்போ வண்டி நம்ம நேர்ல எடுத்துட்டு வந்தா தா நம்ம வந்து பாக்க முடியு இல்லலன்னா நீங்க எனக்கு போட்டோலா நா வந்துட்டு உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி உங்க சொல்லிடுவே ஏ இதுதா பிரச்சனை இததான் பண்ணணும் இததான் போட்ணும்னு சொல்லிடுவாங்க
ஓகேண்ண ஓக்
ஹலோ கேக்குதாணே விட்டு விட்டு கேக்குதுணே ஹலோ ஆஹ் ஹலோ இல்ண்ண விட்டு விட்டு விட்டு கேக்குதுண்ணே தெளிவா கேக்குதாண்ண ஆஹ் கேக்குது கேக்குது கேக்குதுண ஆஹ் ஓகேண்ண அடுத்து அதா இப்ப எவ்ளவு எவ் ளோணா ஆ அண்ணா இன்னோரு பிரச்சனணே புது வண்டி தா அது நா எடுத்து இப்ப வந்து ரெண்டு மாசந்தா ஆகு ஆனா உள்ள வந்து வண்டி ஓட் த்தும் போது டிக் டிக் டிக்னு சவுண்டு கேக்குது அ இன்ஜின்ல
இங்க ஆஹ் ஆனா பிஏ சிக்ஸா ஆது பிஏ சிக்ஸுங்களா
ஆஹ் பி சிக்ஸுண்ண பி எஸ் சிக்ஸுண்ண இப்ப வந்த லேட்டஸ் மாடல் தாண்ண
ஆஹ் செரி செரி ஓகே அது அ அது ஒன்னும் ரொம்ப பெருசுலா கிடையாது அது அது ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிட்டாதா ல எல்லா சைலன்சர்லயு அது வர்றத் தா அது
ஓகேண்ண ஓகேண்ண ஓகேண்ண
ஓகேங்ளா பேசிக்கா எல்லாத்துலயு வந்து ரொம்ப ஹீட் ஆயி செரிங்ளா ரொம்ப வருதுனாக்கா அது வேற எதாவது ஏ டி சென்ஸார் எதாவது பாக்கற மாரி இருந்னாக்கா அது வேணா பாத்துக்கலா
உஹம் உ ஓகேணா ஓகேண அது போல என்னன்னு சொல்னுண இப்ப வண்டி குடுக்கும் போது மைலேஜ் வந்து பாட்டில இருந்து பார்டிவை குடுக்குனாங்கண ஹலோ ஹலோ அண்ணா கேக்குதுங்ளா ஹலோண்ணே ஹலோ அலோ அண்ணா கேக்குதுாண ஆஹ் இப்பதாண கேக்குது ஓகே ஓகே ஏதோ இஷு போல அதாண வண்டி எடுக்கும் போது ஷோரூம்ல வந்து மைலேஜ் நாப்பதுலெந்து நாப்பதஞ்சு குடுக்குணாங்ககண்ண நாப்பதஞ்சு மேலே குடுக் அப்படினாங்கண
செரி
ஆனா இப்ப வந்து நா ஒரு நாள் ஓட்டுன நாப்பதுல மு முப்பது முப்பத்தஞ்சே தான்டலண நா அங்க ஷோரூம்ல கேட்டா நீங்க ஓட்நீங்க ஓட்னதாலதா ஓட்ட ஓட்ட தா மைலேஜ் கெடைக்கு அப்படின்றாங்க
இல்ல இல்ல இது அப்டி கெடையாதுங் சார் இது இது வந்து மைலேஜ் அதனாலலா வந்து ட்ராப் ஆகாது அது என்ன தெரியு ங்களா மெயின் விஷ் விஷயோ வந்து போர் கம்ப்ளைண்ட் வந்தா மட்டுதா அது வந்து
ம்ம் ம் இல்ல நா இல்ல நா ஏதாவது வண்டி எது மெயின்டெய்ன் பண்றது தப் தப்பா பண்றேனா என்னனு எனக்கு இது தெர்லணா இப்ப அதா அதா எனக்கு டவுட்டா இருந்துச்சு
இல்ல அப்டினா ரொம்ப பிரேக் ரொம்ப கிளச்லா வந்து ரொம்ப புடுச்சி ஓட்டக் கூடாது ம்ச் அதாவது நீங்க ரொம்ப லோக்கல இருந்தீகனாக்க உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து டிராப் தா ஆகு சரிங்களா ஏன்னா நீங்க கிளச் புடுச்சு ஓட்டுறீங்க பிரேக் க்கு வந்து அப்ளே பண்ணி ஓட்டுறீங்க அப்டினாக்கா சரிங்களா நீங்க வந்து ரைஸ் பண்ணுவீங்க ரொம் ப்ப ஆனா அது பெட்ரோல் வந்து அதிகமா போயிட்ருக்கு உங்களுக் கு அதனால கூட மைலேஜ் உங்களுக்கு டிராப் ஆகுறதுக்கு வாய்ப் நெறைய இருக்கு சரிங்களா இப்ப நீங்க வந்து லாங்ல போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க லாங்ல ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணிட்டு மைலேஜ் என்ன தருத் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு நீங்க அதுக்கப்பறோ நீங்க வந்து ஸ் சொன்னீங்கனாக்கா சரி ஓகே இவ்ளோ தூரோ தருது இதுக்கு மேல ஏதோ இன்கிரீஸ் பண்ண முடியமா அப்டினு எத கேட்டீங்கனா அதுக்குதகுந்த மாரி வேற ஏதா நம்ப பண்ணலா
ஓகேண்ண ஓகேண்ண ஓகேண்ண ஓகேண்ண கண்டிப்பாணே இல்ல ஏன்னா ம்ச் அது புதுவண்டியா அது இது போல அப்பப் இப்ப சின்ன சின்ன விஷ்யோ ஃபால்ட ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு
இல்ல ஜென்ரலா ஜென்ரலா வந்து அத வந்து அப்பப்ப சர்வீஸ் பண்ணிதா வச்சுக்கணு அதாவது த்ரீ மந்துகு ஒரு வாட்டி ஃபோர் மந்துகு ஒரு வாட்டி நம்ம வந்து அத வந்து ரொம்ப ரன் ஆவுற கண்டிஷன்ல இருந்துச்சுனாக்க அது கண்டிப்பா ஏர் ஃபில்டர்தா நம்மளுக்கு ப்ராப்ளோ குடுக்கிட்டே இருக்கு சரிங்களா அது ஏர் ஃபில்டர் வந்து ப்ராப்ளோ ஆய்ட் ட்டாலே மத்தபடி டெஸ்ட் எல்லா அடஞ்சுட்டாலே ஏர்லா சரியா போவாது உள் உள்ள அதனாலே உங்களுக்கு வந்து நெறைய ஃபால்ட் வரு சரிங்களா இத இத நீங்க வந்து மெயின்டென் பண்ணுங்க இத வந்து நீ மெயின்டென் பண்ணுங்கனா தா உங்களுக்கு வந்து கரெக்ட் தருவாங்
ம் ஓகேண்ணே ஓகேண்ணே இப்ப வண்டியு ரொம்ப அழுக்காதா இருக்கு நம்பகிட்ட வாட்டர் வாஷ் உண்டாண அவைல்
எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு வாட்டர் வாஷ் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க நீங்க என்னென்ன பண்ணு வனைத் அதாவது ம்ச் வாகனத்துக்கு தேவையான அனைத்துமே நம்மள்ட இருக்கு
ஓகேண்ணே ஓகேண்ணே தல இப்ப வந்து இப்ப நீங்க தா பாப் என்னோட ஃப்ரண்டு வந்து என்ஃபீல்டு வச்சிருந்தாப்ல
இல்ல நம்மள்ட்ட எல்ல எல்லா வண்டியு நம்மள்ட வந்து சர்வீஸ் வந்து அவைலபுள் ஆமா அனைத்து வண்டியு ஸ்கூட்டி எத டிவிஎஸு பஜாஜ் ஜு அப்புறம் வந்து யமாஹா பல்சர் பஜாஜு ஆ அப்றம் ம் சுசிகி இருக்கு பாத்தீங்களா சுசிகி
ஆமாண ஆ
செரி ரி எல்லாமே நட்ட வேலிதா சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட் பண்ணி சொல்லுங்க சர்வீஸ் எனக்கு புடிச்சுதாங்க நா பண்ணி தந்துற ஏதா இருந்தாலு பண்ணிக்லா
ஓகேணா ஓகேணா இல்ல ஆக்சுலா நானே புதுசுதா நா இந்தியேவே பு புதுசுதா நா இப்பதா வந்தோ ஓகேணா இலியா அதா நா இந் நா இந்த எடத்துக்கு புதுசு இப்பதாணா வந்தோ வந்து பத்து நாள்தா ஆவுது இது செரி அதா நா கேட்ட ஏனா எனக்கும் எங்க இப்ப வண் ண்டிய எங்க போய் உடுறது எனக்கும் தெரில இல்ல நா கேட்டப்போ உங்களதா சொன்னாங்க இந்த இந்த இவகிட்ட போங்க நல்லா மெக்கானிக்கு ஆ நல்லா பண்ணி குடுப்பாங்க
அது இப்ப நம்ம வந்து ஷாப்பு வந்து நம்ம வந்து இப்ப வந்து நம்ப வந்து புதுசா வெச்சிருக்கோம்ப்பா இப்ப ஷாப்பு வந்து நாங்களு வந்து புதுசாதா வந்து ஓபன் பண்ணிருக்கோ ஓபன் பண்ணி இப்ப வந்து ஒன் இயர் கிட்ட ஆகுது சரிங்க்ளா அதால நாங்க டெவலப் பண்றதுக்காக நா வந்து ரேட் ரொம்ப கம்மியா பண்ணி குடுத்துட் இருக்க ஆமா மக்களுக்கு தெரியணு ம் அ அதாது கஷ்டப்படுற மக்கள் வந்து நெறையா நம்மள்ட்ட வந்து போயிட்டு பெ பெனிஃபிட் ஆவணு அவுங்க அப்டீன்றதுக்காக நாங்க இத பண்றோ செரிங்க்ளா
ஓகேண்ண ஓகேண்ண
எப்டி நம் சர்விஸ் பண்ண முடியமோ அப்டி நம்ம வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோ
ம்
செரிங்ளா அதுனால உங்ளுக்கு உங்க ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டு் சர்க்கள்லா எல்லாமே பண்ணி குடுங்க நம்ம வந்து ரொம்ப ர ரேட்டு வந்து சீப்பன் பெஸ்ட்டாவே நம்ம பண்ணிக்லா
ஓகேணா ஓகேணா ஆனா ஏங்கிட்ட சொன்னவங்களு அதா சொன்னாங்க நீங்க போங்க ஒன்னு காசுலா ஒன்னு அதப் பத்தி கவலப்படத் தேவல்ல அவ வந்து கரெக்ட்டாதா வந்து அதிகமான வெ ல சொல்லமாட்டாங்க நீங்க என்ன வேணுமோ வாய்ங்குடு துட்டு இந்த லேபர் கா தா சொல்லுவாங்க அப் இருந்தாங்கண்ண ஓகேண ஓகேண அதுக்குதா உங்களுக் கால் பண்ண ஆனா இப்ப வந்து இப்ப இது இது எவ்ளோண ஆகு ஏன்னா இப்ப சம்பளொ எனக் இன்னு டென் டேஸ் கழிச்சிதா சம்பளொ போடுவாங்கண அனால நா அதுலதா எடுத்து வெக்கெணு இது எவ்ளோண்ண ஆகு குத்து மதிப்பா ப டென்
என்ன ஒரு த்ரீ தௌசண் குள்ள வரு ஒரு ஜென்ரலா ஒரு சர்வீஸ் பாக்கனுனா ஒரு த்ரீ தௌசண் குள்ள வரு அப்ராக்சிமென்டா இப்ப நீங்க வேறெதாதா இல்ல வேற எதா ஒர்க் பண்ணு அப்டினாக்கா அதுக்கு தகுந்த மாரி சார்ஜ் பண்ணு அவ்ளோதா
இருக்குன சொல்லிர்ற டூம்ஃபு சுத்தமா போயிடுச்சிண்ண இப்ப நம்ம அது வெளில வாங்கலாமா இல்ல இப்பவே உங்லயே வாய்ங்க்கிலாமாண டூமு
இல்ல இல்ல நம்ம ஷோரூம்ல வாய்ங்கிங்ல ஷோரூம் இருக்கு அங்க பக்கத்துல இருக்கு அங்க ஆட்ரு பண்ணாக்க ஒடனே குடுத்துருவாங்க ரெண் நாள்க்குள்ளயே நம்ப எடுத்துக்லா எல்லாமே
இவ்ளோ
ஆஹ் அதுதா அதுதா உங்க நீங்க வந்து எனக்கு வாட் சப்ல வண்டிய வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அம்ச்சி உடுங்க நா உங்ளுக்கு வந்து அத டேமேஜு எவ்ளோ இருக்குன் பாத்துட்டு எத் எததெல்லா மாத்ர மாறி இருக்கு எதல்லா வந்து கண்டிஷன் இல்லன் சொல்ட்டு உங்ளு நா சொ சொல்லிடுவ அத் அதஸ் சொன்ன ஒடனே நீங்க வந்து சரி ஓகே அப்ராக்சிமென்ட்டா தா சொல்லுவ ஓகேங்களா
ஆ ஓகேன்ன அது ஓகே அதுலேந்து கொஞ்சம் முன்னப்பின்ன ஆகுந்தான் ஓக்
ஆ அவ்ளோ தான் அதான் அதான் ம ம எக்ஸ் ட்ரா ஒரு இரநூறுவா முன்னூறுவான்னு வச்சுங்கள அதுல க கம்மிய ஆகுறது ஒரு ஐநூறு ரூவா அந்த மாரி கம்மி ஆகும்னு வச்சுங்களன் அவ்ளோதான் மத்தப்படி இந்த த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் குள்ள தான் வரும்
ஓகேனா ஓகேனா கண்டிப்பானா ஓகேனா சூப்பர்னா வந்து நம்ம லன்ச் டைம்லதான் வந்து பேசிட்டு இருக் கேன் எனக்கு அஞ்சு மணிக்கு தான முடியு அண்ண ஹலோ அ அஞ்சு மணி தான் முடியு அஞ்சு மணி தான் முடியு நான் வந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் ல லொகேஷன் அனுப் கொஞ்ச வந்து நீங்க வண்டி எடுத்து போயிட்ரீங்களான்ன
ஆ செரி ஓகே ஓகேப்பா
ஆ செரி ஓகேனா நா வாட்ஸ்அப் ஒங்களு ஆஹ் ஓகேனா ஓகேனா அது ஒண்ணும் விஷயம் இல்ல நாம அப்பங்க கூட வண்டி எடுத்துட்டு வந்து ஆள் பு அது உங்க வேலையை விட்டுட்டு வரனும் ஓகேன ஓகேன எனக்கு புரியுது ஒன்னும் பிரச்சனை இல்லன்ன சரி ஓகேன ஆஹ் ஓகேன நா அப்ப அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு மேலே உங்களுக்கு கால் பண்ற அப் நம்பர வாட்ஸ்அப் பண்றேன்ன ஓகேன ரொம்ப தேங்கயூண்ண ஆ தேங்கயூண்ண
செரிங்க சார் ஓகே